ஹலோ ஆ சொல்லுங்க சிஸ்டர் வணக்கம். ம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கே சிஸ்டர் சாப்டிங்ளா? வீட்ல பசங்க அண்ணால்லா எப்டிருக்காங்க?
இங்கெல்லாரு நல்லாருக்காங்க இன்மதா சமையல் நடந்துகிட்ரு க்கு இருமதா சாப்புண்ணு நீங்க சாப்டைங்ளா?
இல்ல சிஸ்டர் இப்பதா வேலைய விட்டு வந்தங் சிஸ்டர் இனிமேதா ப்ரி ப்பேர் பண்ணனு ம் நீங்க என்ன சிஸ்ட ஆமாங் சிஸ்டர்.
சரி சரி சரி.
ம் என்னா சமைக்க போறீங்க?
இன்னிக்கி சிக்கன் தா சிக்கன் பள்ளிப்பாளையம் பண்ணிட்டு இட்லி தா.
அ சிக்கன் பள்ளிப்பாளையன்னா எப்டி சிஸ்டர் செய்றது அது?
ம் அது எப்டின்னா நம்ம வந்து வத்தல் கிள்ளி போட்டு வெப்பொல்ல இப்பிடி எண்ண ஊத்தி பட்ட கிராம்பு அ ஆ ஆமா வத்தல் கிள்ளி போட்டு வப்பாங்க அதுக்கு மசாலா ரொம்ப போட மாட்டாங்க.
அப்டிங்ளா சிஸ்டர் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்ளா எனக்கு அது எப்டி செய்வாங்கன்ட்டு.
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஆயில் விட்ருக்கணு உங்குளுக்கு என்ன ஆயில் இருக்கோ அத பண்ணுங்க. ஆனா தேங்கெண்ணயில பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு.
சரிங் சிஸ்ட.
வத்தல் கிள்ளி போடணு பட்ட, கிராம்பு அந்த ஏல க்கா இதெல்லா நா போடுவே இதெல்லாம் போட்டுட்
சிஸ்டர் வத்தல் சொல்றீங்கல வத்தல்ன்னா காஞ்ச மெளகா தான சொல்றீங்க.
ஆ காஞ்ச மிளகாய் அத நல்லக்ட்டா அ ரெட் சில்லி இப்ப வந்து பட்ட, கிராம்பு எல்லாம் போட்துக்கு அப்புறோ அந்த ரெட் சில்லியும் போடணு நா என்ன பண்ணுவன்னா அ மெங்காயம் பொடி பொடி உள்ளி தா போடணு பல்லாரி நல்லா இருக்காது பொடி உள்ளி போட்டு நல்லா வதக்கணு தக்காளி வந்து அதிகமா போடக்கூடாது கொறையா தா போடணு இப்போ ஒரு கிலோ சிக் அ மூணு பல்லு மூணு ஒரு மூணு கையளவு பொடி உள்ளி போட்டிங்கன்னா ரெண்டு தக்காளி போட்டா போதும். நல்லா வதங்க அப்புற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணு அதுக்கப்புறோ போட்டதுக்கப்புறோ சிக் க்கன் வந்துத் அ நல்லா கழுவிட்டு போடணு இதுக்கு வ தண்ணி அ திகமா சேக்க மாட்டாங்க.
செரிங் சிஸ்ட.
அந்த சிக்கர்ல விழற தண்ணியோட வேகணு அதுக்கப்புறம் மஞ்சத்தூளு கொஞ்சமா நீங்க உங்குளுக்கு உ அந்த காரைமே உங்கு ஓகேனா வேண்டா. ஆனா நா கொஞ்சோ காரோ அதிகமா சேப்பல்ல கொஞ்சோ சில்லி பவுடர் அதுக்கப்புறோ வீட்ல திரிச்ச கறி மசாலா இதெல்லா போட்டு நெ கொத்தமல்லி கருவேப்பில்லா போட்டு லி ட்டு போட்டு மூடி வெச்சிருவெ நல்லா சுண்டி வர வரைக்கு வெச்சிருவெ.
ம் கரி மசாலாவுக்கு என்னன்ன இது பண்ணுவீங்க சிஸ். டர் வீட்லே தயாரிக்.
கரிமச ஆ அதுக்கு வந்து எப்டின்னா பெரு சீரகோ கொஞ்சோ போடுவே. பெருசீரகம் அ சின்ன சீரகம் அதுக்கப்புறோம். பட்ட கிராம்பு ஏலக்கா. அ அந்த இந்த பெரிய ஏலக்கா சொல்லுவாங்கல்ல. அந்த ஏலக்கா அதுக்கப்புறோ ஜாதிக்காய். ஸ்டார் பூ அந்த அ அதுக்கப்புறோ இது போடுவே கசகசா இதெல்லா போட்டு மல்லி வரமெளகாய் இதெல்லா போட்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணுவ அப்ப நல்ல மணமாருக்கு இது வந்து டூ இன் ஒன்னா யூஸ் பண்ணிக்லா பிரியாணிக்கி யூஸ் பண்ணிக்கிலா பிளஸ் நம்ம என்னன்னா மட்டன் கொழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிடலா
மட்டன் கொழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலா. பரவால்லீங்க சிஸ்டர் எனக்கு வந்து வீட்ல பாத்தீங்கன்னா இந்த மாரி கறி மசாலாலா அரைச்சு பழக்கமே இல்லைங் சிஸ்டர் கடையில. தா வாங்கிதா யூஸ் பண்ணிட்டுருப்பே எல்லாத்துக்குமே. கொழம்புத்தூளத் தவர மத்தபடி இந்த பிரியாணிக். கி இந்த கிரேவி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கடையில அந்த கரம் மசாலாவு மட்டன் மசாலா சிக்கன் மசாலால்லா விக்குல்லைங்ளா. ஆ ஆட்சி அத வாங்கிதா சிஸ்டர் யூஸ் பண்ணுவ நானு.
கண்டிப்பா அது வந்து நா எனக்கு அது யூஸ். பண்ண எப்டின்னா கசப்பு தன்ம வர ஃபீல் எனக்கு இருக்கு ஒரே ஒரு திருப்பு இல்ல. காலியாயிடுச்சி யூஸ் பண்ணே எனக்கு அந்த அந்த சுத்தமா எனக்கு ஏதோ மாரி இருந்தது நம்ம வீட்ல பண்ணி அரைச்சி பண்ற மாரி அந்த டேஸ்ட்டு அந்த மணம் வந்து வர்ல ரொம்ப கொழம்பு காய் பொடியு அப்பிடிதா திரிப்பே தனியா வத்த தூள் திரிப்பே மல்லி திரிப்ப. தனியா மல்லி சீரகம் போட்டு திரிப்ப அதுக்கப்புறோ மஞ்சள் பொடியு தனியா தரிப்பே இப்பிடி நம்ம யூஸ் பண்றதுனால. நெறைய இப்போ சில்லி பவுடர்லா நீங்க கடையில வாங்க. காரமாருக்கு ரொம்ப ஃபுட் கலர் செய்த மணிக்கிருக்கு அது எனக்கு புடிக்காது
ம் ம் ம்
ஆமாமா அதனாலயே அப்டியே ஓடிக்கிட்டுருக்கு. நீங்க எந்த மாரி கொழம்பு மொளகாய் புடி இந்த மாரி திருப்பீங்க?
ஆ கொழம்பு மொளகாப் பொடியேலா பாத்தீங்கன்னா நா நாங்க கடையில கொஞ்ச தனித்தனியே நீங்க சொன்னீங்கல அப்படில்ல. நாங்க மொத்தக் ஒட்டுக்கா போட்டு அரச்சி. காய வெச்சி எடுத்து வெச்சுப்போ கொழம்பு தூள் மட்டு இந்த தனி மொளவா தூளு மத்ததெல்லா பாத்தீங்கன்னா நானு கடையில தா பாக்கெட் தா வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கோ சிஸ்டர் எனக் கு அது எப்பிடி அந்த பதோ அந்த மெஷர்மெண்ட்லா எனக் தெரியாது சிஸ்டர் யாராவது பெரியவங்க இல்ல சொல்லி் குடுக்கறதுக்கு வீட்ல எனக்கு
செரிங் இப்ப எல்லாத்துக்குமே அப்டித்தா எனக்கு எங்க அம்மா பண்ணுவாங் வாங்க அத பாத்துட்டு தா நா பண்றே எனக்குமே சுத்த மெஷர்மெண்ட் தெரியாது. ஆனா ஹாப் கேஜி சில்லி வாங்குவே அத நன்னா காய போடுவே காய போட்டதுக்கு அப்புறோ லைட்டா வரு ப்ப வறுத்துட்டு அத தண்ணிய வச்சு ச்சுருவே மல்லி வந்து மல்லி சீரகுமு ஒரு கிலோ மல்லிக்கனா ஒரு கிலோ நமக்கு தேவ இருக்காதல்ல அப்போ கேஜிக்கி போ கொஞ்சோ சீரகம் போட்டு அதையு தனியா வறுத்தேடுத்துட்டு இப்போ வத்தல் தனியா மல்லி சீரகோ தனியா திரிச்சி வச்சிகிடுவே அதே மாரி அரை கிலோ மஞ்சள் ம மு முண்டா மஞ்சள் சொல்லுவோல கொழம்புக்கு ஊத்துற மஞ்சள் விரளி மஞ்சள் ஆ அத நல்லா காய வெச்சு பவுடர் பண்ணி வச்சிகிடணு அதுக்கப்புறோ நீங்க சொன்னீங்க குழம்பு மெளகாய் தூள் அதுல வந்து நா என்னெல்லா போடுவேன்னா அதுல வந்து அர கிலோ மல்லி அ அர கிலோ மல்லி போட்டோனா நாங்க காரோ அதிகமா எடுப்போ அதனால அர கிலோ மல்லி அரை கிலோ வத்தல் சீரகம் போடுவே அது இரநூறு கிராம் சீரகோ போடுவே கடலப்பருப்பு துவரம் பருப்பு அதுக்கப்றோ சிற சின்ன பயிரு சின்ன பருப்பு சிறு பச்ச பயிறு பச்சை பயிருல்ல பாசி பருப்பு அதுக்கப்றோ அரிசி கொஞ்சோ போடுவே உளுந்து கொஞ்சோ போடுவே
ம் இவ்ளவு நீங் இவ்ளவு இப்ப இந்த சொல்றீங்கல்ல உளுந்து போடுவீங்க ஆ பாசி பருப்பு போடுவன் சொல்றீங்கல்ல இது எல்லாமே கொழம்புத்தூளுல போட்டு அரைப்பீங்ளா
ஆ அரைப்பே இதெல்லா போட்டு அர பெருங்காயோ கண்டிப்பா போடணு மெளகு போடுவே வெந்தயம் போடுவே இதெல்லா நல்லா காய வச்சு வறுத்து குழம்பு மிளகாய் பொடி அந்த குழம்பு வந்து எது எதுக்காகன்னா நல்ல குலு குலுன்னு வரு நல்ல மனமாருக்கு நாங்க ஃபுல் அண்ட் அதுதா ஒரு கிலோ திரிப்பே மறுபடி வத்தல் மல்லி கம்மியா திரிப்பே குழம்பு மிளகாய் பொடி மட்டு ட் னா நா ஒன் கேஜி திரிப்பே ஏனா எல்லா குழம்புக்கு யூஸ் பண்ணிக்லா மீன் குழம்புலேருந்து கருவாட்டு குழம்முலேருந்து
ம் அப்டிங்ளா இல்ல இன்னொரு வாட்டி சொல் சொல்லுங்க என்னன்ன அட் பண்ணுவீங்க உளுந்து ஆ
உளுந்து கடல பருப்பு அ உளுந்து கடல பருப்பு துவரம் பருப்பு வெந்தயம் மெளகு கருவப்புல கட்டி பெருங்காயோ
ம் அரிசி சொன்னீங்க
அரிசி அரி அரிசி அரிசியு சேக்கணு அப்பதா அந்த வருத்து சேக்கம்போது அதோட மனம் வந்து நமக்கு நல்லாருக்கு
ஆ ஆ ஆ இவ்ளோ தரமு ஆட் பண்ண தனியா அரைச்ச திருச்சிப்பிங்க இத
ஆ தனியா அரைச்சு ஒன் கேஜி எல்லாமே போடம்போது எனக்கு ஒன்றர கிலோ வந்துரு ஒன்றர கிலோ வரம்போது நா என்ன பண்ணுவனா அ ஒன்றர கிலோ வரம்போது அ நா வந்து அ அத வந்து ஃபிரிஜில ஸ்டோர் பண்ணிடுவே நமக்கு தேவையானதப்பா எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவே
ம் ம் ம்
ஆமா நீங்க அத மரி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாருக்கு மனமா ருக்கு ஏனா
கண்டிப்பா சிஸ்டர் நீங்க சொன்ன மாரி இந்த மாசோ வாங்கி நா அரைச்சி பாக்குறே சிஸ்டர் எப்டி இருக்கு கொழம்பு எல்லாமே பாக்குற சிஸ்டர் நீங்க சொன்னது ஆனா எனக் புதுசாருக்கு எல்லா பொருளுமே அட் பண்றது நா கொழம்பு தூளுக்கு என்னனா இது பண்ணுவ சிஸ்டர் மல்லி மல்லி பாத்தீங்னா ஒ ஒன் கேஜி வாங்கிப்பே கால் கிலோ வர மிளகா வாங்கிப்பே மீதி இருக்குற அந்த மெளகு பெருஞ்சீரகோ சின்ன சீரகோ அ கொம்பு மஞ்சளு அப்றோ பாத்தீங்னா பெருங்காயோ கொஞ்சோ கருவேப்புள்ள கொஞ்சோ அரிசி தொவரம் பருப்பு கல்லப்பருப்பு இது மட் மட்டுதா மொத்தமா காய வச்சு அப்டே அரைச்சி எடுத்து வச்சுப்பே நானு கொழம்பு தூளு ஆனா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பாசி பருப்பு ஆ உளுந்து
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நீங்க வறுக்க மாட்டீங்ளா
ஆ ஹா வறுத்துக்கலா மாட்டே சிஸ்டர் அப்டே காய வச்சுதா நாங்க அப்டே இது பண்ணுவோ
நெக்ஸ்ட் டைம் பண்ண போம்போது நீங்க வறுத்து பண்ணுங்க அதோட மனமு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாருக்கு
வறுத்து பண்ணா டேஸ்ட் நல்லாருக்கு இன்னு கூடுதலாருக்குன்றீங்க
இப்டி எங்கம்மாவு வறுப்பாங்க அத பாத்து நாங்களு வறுக்கதா செய் வறுத்து தா பண்ணுவாங்க பச்சலா பண்ணா நல்லாருக்காது
கண்டிப்பா சிஸ்டர் இந்த ஒரு வாட்டி நீங்க சொன்ன மாரி இந்த மாசோ நா மொளகா செலவு வாங்கி கண்டிப்பா நீங்க சொன்ன மெஷர்மெண்ட்ல அரச்சு பாக்கறங்க சிஸ்டர் ஆனா பாத்தீங்கன்னா ஏன அந்த ம் மெளகாவு மல்லியு தனித்தனியா அரச்சு வச்சுப்பீங்ளா இல் இல்ல கொழம்பு செலவுக்கு
அது வந்து சொன்னல்ல குழம்பு மிளகாய் பொடினு தனியா அரச்சு வச்சிகிடுவ வத்தலு ம மல் லியு தனியா அரச்சிருப்ப அது எதுக்குன்னா அந்த மட்டன் குழம்புக்கு அதுக்குல்லா நா வந்து குழம்பு மிளகாய் பொடி யூஸ் பண்ண மாட்ட மத்த மட்டன் சிக்கன் அந்த மாரி குழம்புக்கு வந்து பிரியாணி இந்த மாதிரில்லாம் தனி மிளகாய் பொடி தா யூஸ் பண்ணுவ பின்ன நம்ம சும்மா சும்மா ஏதாட்டு ஃப்ரை பண்ணணு அப்டிங்கும் போதும் தனி மிளகாய் பொடிச்சே மல்லி எடுப்போ அதுக்காகவே நா இப்டி தா பண்ணுவ அதையுமே நா வறுக்க தா செய்வ அப்பந்தா அந்த மனோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதே மாரி தனி மிளகாய் பொடி திரிக் க போம்போது கஷ்மீர் வத்தல போட்டு திரிச்சம்னா இன்னு அந்த க கலர் அழகா இருக்கு ரெட்
ஆ கஷ்மீர் மெளகா பொடி தெரியு சிஸ்டர் அது நா தனியா பேக்கெட் ல தா வாங்கி ஆச்சி பேக்கெட் இருக்குங்குல்ல அ வாங்கிதா யூஸ் பண்ணுவோ சிஸ்டர் நானு
ஓகே ஓகே இதே மாரி நீங்க வீட் ட்ல இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியு நீங்க பண்ணி வச்சுக்கலா சரிங்ளா
சிக்கன் சிக்ஸ்டி பைவ் பொடி எப்டி சிஸ்டர் அது
இதே மாரிதா வத்தல் கொஞ்சோ நீங்க அது வந்து நீங்க பவ்ட்ரா வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூ அர ஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்றோ மெளகு மெளகு கொஞ்சோ கொஞ்சோ கருவேப்பில்ல அதுக்கப்றோ கறி மசாலா பொடி இதெல்லா திரச்சு வச்சுட்டு அதுக்கப்புறோ அதுல கொஞ்சோ கான்பிஃளார் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பவ்டர் பண்ணி டிங்கன்னா மிக்சில வந்துரு அதுல என்னன்னா ரெண்டு மூணு ட்ராப் என்ன சொல்றது எண்ணெ விட்டு அ உப்பு போட்டு பண்ணீங்கன்னா அது நல்லா ரெட்டிஸா மிக்ஸ் ஆய்ரு அதுப்றோ உணர வச்சு நீங்க பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி னா தேவப்படும் போது சிக்கன் சிஸ்டி பைவ் ரெடி ஆயிரு பொரிச்சுலா
அப்டிங்லா சிஸ் சிஸ்டர் உண்மயுமே சூப்பர் சிஸ்டர் நீங்க அந்த சமையல் இதுல்லா செமையா சொல்றீங்க சிஸ் டர் உங்களோட இத நானு கண்டிப்பா இது பண்ணிப்ப சிஸ்டர்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஃபாலோ பண்ணா தா நம்ம கொழந்தைங்க அத பாத்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேவா
நம்ம யூஸ் பண் அதோட வீட்லயே ரெடிமேடா வச்சு யூஸ் பண்றது எவ்ளோ பெணிபிட் சிஸ்டர் ரொம்ப தங்க்யூ சிஸ்டர்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஆ ஓகே ஓகே உங்கிட்ட பேசுனதுக்கு எனக்கு நன்றி ம்
தங்க்யூ சிஸ் ஓகேங் சீஸ் ஆமா டடி